ஹலோ குட் மார்னிங் வணக்கம்
ணக்கம்
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆ சொல்லுமா சும்மாதா உட்காண்ருக்கே
அங் ஒங் வேலல்லா முடிஞ்சுதுங்களா
ம் காலேல முடிஞ்சிரிச்சு இனிமேதா பத்து மணிக்மேலதா மத்த வேல
ஓ செரி செரிங்க சாப்டீங்களா
இல்லப்பா காஃப்பி மட்டு தா ஆயிருக்கு
ஆஹ சரி சரிங்க என்ன சமச்சிங்க
இன்னிக்கு லெமன் ரைஸு டேட்டோ பொரியல்
ம்ம்ம் நானு இன்னக்கி நால்ரெக்கே நாலே முக்காலுக்கே எழுந்துருச்சுட்டே
ஆ
எழுந்துஷ்ட்டு அப்ற நேத்து வேல கொஞ்சும் மீதி இருந்தது அது கம்ப்ளீட் பண்ண முடியலென்ட்டு அப்றோ அத பண்ணீட்ருந்தே
ம்
ப்ரம்டி இருந்து முடிக்க முடியல அஞ்ச்ர மணின் போது உம் முடிஞ்சிருச்சு அது
அதா அதா
டைமிங் டைம் அவுட் ஆயிருச்சு அப்றோ சேரின்ட்டு ப்றாறு மணிக்கி யோகா க்ளாஸ் அட்டன் பண்ணிட்டு
ம்
ப்ரீவங்ளுக் இங்கியு வெரைட்டி ரைஸ் ப்றோ பீர்க்கங்கா பொரியல் கத்திரிக்காய் உருளக்கெழங்கு பொரியல்
உம் உம்
ஏன்னா கத்திரிக்கா உருளக்கழங்கு வீட்ல அவரு சாப்ட மாட்டாரு
ம்ம்
பையனுக்கு அதுதா புடிக்கு
ஏன்ச்சுத
அ நல்லா அப்ற காலைலே இன்னிக்கு ரெண்டு பொரியல் செஞ்ச அப்றோ எல்லாத்தையு அனுச்சி விட்டுட்டு
வேரிமச்
நாளைக்கி எத்தன மணிக்கி ட்ரெயினுங்க
நாள் நைட்டு நைன் தட்டி ஃபைக்கு
ஹைன் தட்டி ஃபை ரீச்சிங் டைம் செவன் தட்டிங்ளா மண்டே செவன் தட்டி ஓகே ஓகேங்க பாக் பண்ணிட்டீங்ளா எல்லாமே
இல்ல இனிமே தாம்ப்பா
செரி செரிங்க
ஏ ஹாஃபன் ஹார்ல முடிஞ்சிரு எல்லாமே மைண்ட்ல இருக்கு என்னென்ன எடுத்து வெக்கணுனு
ம் ஒரு பேப்பர்ல எழுதி க்கேங்க செக் லிஸ்ட்டு மாதிரி எழுதிட்டா ஏதாது வெட்
அன்னா ஆமா மொபைல்லியே நோட்பாட்ல போட்டு வச்சிடுவே அது எம் பொண்ணு சொல்லி் குடுத்துருக்கா அய்லே மெடிசனு எல்லாமே பொட் ட்டு வச்சின்றுவே
ம் ம்
என்னென்ன தேவையோ எல்லாத்தையு அத பாத்து பாத்து ஓகே பண்ணிக்க
ம் ம் ஆகே ஓகேங்க தம்பிகள்ல்லா வந்து சாப்பிட்டு போய்ட்டாங்ளா இல்ல இனிமே
இல்ல இல்ல இனிமே தான்ப்பா சின்ன தம்பி மே பத்து மணிக்கு கெளம்புவாரு பெரிய தம்பி கெளம்பிட்டாரு எல்லா மத்தியானந்தா சாப்ட வருவாங்க
ம் நேத்து நா தூங்கிட்டே எனக்கு தெர்ல நேத்தா த்ரீ தேட்டிக்கே எழுந்துருச்சுட்டனா
ம் ம்
ஆ நல்லா அப்புறோ வேல பாத்துட்டு வந்துட்டு வச்சிட்டு அப்டியே தூங்கிட்டே
சரி சரி ம் சொல்லுங்கப்பா
சொல்லுங்க வேற என்ன வேற எதுவு இல்லேங்ம்மா அப்டியே போகுதுங்க
ம்
இந்த தம்பிக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கு பையனுக்கு இந்தா இன்னெக்குதா ரெண்டாவது எக்ஸாம் அடுத்த வியாழன் வரைக்கி இருக்கு
அப்பா அ
ஆனால அப்புறோ இதே ஒரு வார இருக்கு
எ சரி
ஆ நைட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டா படிக்கவு முடியல அவனுக்கு அப்றோ சேரின் சொல்லிட்டு தூங்க சொல்லிட்டு அப்ற கால்ல நேரத்துல எந்திச்சுதா படிச்ட்டு கெளம்பிட்டாங்க இன்னைக்கு டிராயிங் காம்படிஷன் வேற ஏதோ இருக்கு
ஆஹ
சரி அத அட்டன் பண்றமானா சரி அட்டன் பண்ணு பாத்துக்கலா
ம்
அடி சொல்லி சொல்லிருக்கு இங்க மட்டுந்தா அதிகமா மழ பெஞ்சுட்டே இருக்குங்க
இல்ல இப்ப உங்களுக்கு அங்க மான்சூனு மழ பெய்யு
ஒரு மாரி பயங்கர இருக்கோ அந்த சைடு இங்கிருந்து ஒரு ஃபாட்டி கிலோமீட்டர்ஸ் தாண்டிட்டா அங்கெல்லா மழையே இல்லையாம்மா
ஆமா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் சு வரைக்கு காலிக்கேட்லயு கோயம்புத்தூர் பக்கமு மழ இருக்கு
ம் கோயம்புத்தூர் காரமட மேட்டுபாளைய எல்லா மழையே இல்லையாமா பயங்கர வெயிலாமா பொள்ளாச்சிக்குள்ள மட்டு இங்க மட்டுந்தா
இல்லப்பா நம்ம மாறுதுல தட்ப வெப்ப நெல மாறி போச்சு அதால மாறி மாறி பெய்யுது
ஆ ஒரு மாரி பயங்கர கூலிங்கா தா இருக்கு நேத்து அப் அப் அப்பாட்ட பேசுறதுக்கு கூப்பிடுருந்தே அது அங்க வந்துட் ட்டு வாடக பணம் அப்பாக்கு ஜிபே இல்லாதனால இங்கதா போட்டு விடுவாங்க
சரி
அப்றோ அவங்க அக்கௌண்ட லிங்க் பண்ணி வச்சிருக்கே அதனால அக்கௌண்ட்டுக்கு மாத்திட்டு விட்றுவனா
ம்
சரி அப்ப சொல்றதுக்கு கூப்ட்டா அவங்களு அடுத்த வார வருவாங்க போல
ஆ
அப்ற அங்கல்லா வெயிலு இங் இங்கதா மழ அப்டின்ட்டு அப்றந்தா தெரிஞ்சது
ம்
அந்த கோயிலுக்கு போற சமயத்துல எல்லாரு வருவாங்க போல தங்கச்சி வீட்ல அம்மா அப்பா வீட்ல
ம்
ம் சரி வாங்கன்ட்ட எதுவு சொல்லல
ம்
அடுத்த திங்கள் செவ்வாய் அப்டிதா அம்மாவாச வரும் போல
ஆமா செவ்வாகெழம வருது
செவ்வாகெழமதா திங்க்கெழம சாயந்திரத்துக்கு மேல ஸ்டார்ட் ஆகி டியூஸ்டே ஈவினிங் வரைக்கு போகுது அதனால வேறென்ன விசேஷங்க சொல்லுங்க
ம்
ஹலோ
சொல்லுமா சொல்லுமா
ம் இல்ல நீங்கதா சொல்லணு
ஒங்க ம் இங்க மழ டைம்ல எதா செடில்லா வச்சீன்னா கூட துளுத்துக்கும்பா காய்கறி மாரி வெதையெல்லா போட்டு வுட்டீங்ன்னா நல்லா துளுத்துக்கு இந்த மழ தண்ணி வந்து படும்போது து அதுக்கு ரொம்ப ஹெச் டூ நெறையா கெடைக்குமா டேரக்ட்டு ஹெச் ஒ ல்ல அது
அ இது பாவக்கா வெத மட் டு கொண்டு போய் ஒரு தொட்டில போட்டு விட்டே அப்டிதா தோணி இது இவங்க அப்பா இருந்தாருன்னா
தனியா கொத்தமல்லி வெத அது நல்ல ஒரு மொற கில வச்சு ஒரு தேய் தேயச்சுட்டு அத அப்டியே தூவி விடு ரெண்டு நாள்ல குத்தமல்லி வந்துரு
ம் கண்டிப்பாங்க தா நாளைக்கு பையனுக்கு லீவுதா அப்ப வேணா அது ஃபுல்லா கொஞ்ச கொத்தி விட்டு
ஆமா கீழ்மண் எல்லா மேல் மண் ஆக்கிட்டு தண்ணி தெளிச்சு வச்சிருனு பத்து நிமிஷத்துல தண்ணி அப்டியே உள்ள இழுத்துக்கு அதுக்கப்பறோ இதம்ம தனியாவ நல்லா ஒரு தேய் தேய்ச்சு வெச்சுட்டு அப்டே அப்டே அப்டி தூவணு தூவுணு தூவி வுட்டுர்னு ஒரே பக்கமா போடக்கூடாது சும்மா அங்கங்க அப்டி தூவி வுட்டுட்டீங்ன்னா ஒ திருப்பி மேல லைட்டா தண்ணி தொளிச்சிங்ன்னா போறு நெறைய தண்ணி விடக் கூடாது கொத்தமல்லிக்கு அழுகிடு வேர்
இல்ல இதுக்கு முன்னாடி போட்டுருக்கங்க நாளைக்கு கண்டிப்பா ட்ரை பண்ற அது வெயில் காலோன் கொஞ்ச எல்லா ட்ரையானனால நெறையா புல்லு மொளைச்சிருச்சு அந்த பயன்படுத்தாத தொட் டில்ல நாளைக்கு கொஞ்ச கிளீன் பண்ணிட்டு அது அப்ற கொத் இது போல்லா வெந்தயம் போல்லா வெந்தயக்கீர ஒரு வாரோ ஒரு வாரத்திலயே வந்துரு மொதல்ல அதெல்லா போட்டுருக்கே வெந்தயோ அப்ரோ வரமொளகாய் வெத
ஊற வெச்சுட்டீங்கனா மொள விட்டுரு அதை போட்டா கூட டக்குன்னு வந்துரு
ஓ அப்ரோ வரமொளகா வெத
ம்
தக்காளி வெத பாவக்கா வெத இதோட நீங்க சொன்ன மாரி ஒரு நாலஞ்சு தொட்டில போட்டு வெப்போ
ம்
ஆதுல எது வருதோ பயன்படுத்திக்கலா அவ்ளோதா ஆ நிச்சயமா நிச்சயமா
நம்மோ நம்ம கையால பயிரிட்டோ நன்னாருக் கு கெமிக்கல் இல்லாம பண்றோ
கண்டிப்பா மொதல்ல என்ன பண்ணுவோனா இந்த கீர நம்ம வாங்கிட்டு வரோலங்க அந்தத் தண்டு வந்து ஒன்னோ அல்லது ரெண்டு கொண்டு போய் ஊனி வச்சிருவே
ம்
அப்டி வந்தது தா கீழ மாடிக்கு கீழ ஒரு பெரிய சுக்ட்டிக்சி கீர செடி இப்ப டெய் ப்டியுயோ அதுல ஒரு இருபது முப்பது சுக்குட்டி பழோ பழுத்துரு
ம்
சாயந்தர தம்பிய ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடம் போதோ அல்லது கூட்டிட்டு வரும்போதா அந்த பழத்த பறிச்சு சாப்ட்டுக்குவோ
உம்
தொடர்ந்து ஒரு பத்து நாளா வந்துட்டே இருக்கு அது மழை பெய்யுறானால அப்டியே புடிச்சிருச்சி அ கீழ அந்த தொளசி மாடோ மாரி இருக்கு
ம்
கீழ யாரு குடி இல்லாதனால இது பண்ணாதனால அப்ற அதுல செரி சுக்டி கீர வேச்சு விடுவோ என்னா துளசி மாடோ வைக்கிறோனா டெய்லி நமக்கு அது பூஜை பண்ணி கரெக்டா பாக்
ஒண்ணு இல்ல டெய்லி குளிச்சிட்டு தண்ணி விடணு ஒரு வெளக்கு ஏத்தி வைக்கணு அவ்ளோதா
டி வேண்டா கீழ ஆட்கள் இல்லாதனால நம்மளு பண்ண மறந்துட்டா என்ன பண்றதுன்ட்டு அப்ரோ சுக்கட்டி இதுதா வேச்சோ அது நல்லா வந்துருச்சுங்க
சரியோ இல்ல கா காய்கறி இல்லாமலு கொஞ்ச கூட்டு கொஞ்ச சின்னாப்டின் மாடி மாடி இருக்கிறதுக்கு அழகா க்ரோபேக்ல ஆஹ் குப்ப பக்கிட்டு வாங்கி போட்டுட்டு அஹ் போட்டீங்கன்னாக்கா நல்லா காய்கறி எல்லா துல வெண்டக்கா வெத கெடைக்குது நெறைய வெத தைங்கல்லா இப்ப கெடைக்கிறது அதலா போட்டுவிட்டோம்னா நமக்கு வந்து சும்மா ஒரு பத்து பத்து காய் காயச்சதுன்னா ஒரு சாம்பாருக்கு ஒரு காரக்கொழம்பு எதுகோ ஆகும்ல
கண்டிப்பா டவுன்ல பாத்தீங்கன்னா இந்த வெத தனித்தனியாவே விக்கிறாங்க அஹ் எந்த என்ன வெத கேட்டாலுமே தருவாங்க
என்ன ரேட்டு பா அங்கல்லா
தெரிலிங்க அது நா ஒரு மூ நாலு வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனது
ம்
அங்க வந்துட்டு வித அதுக்கப்புற இந்த கரையான் எல்லா மருந்து எல்லாமே விப்பாங்க
சேர் சரி சரி
அப்ப ஆரம்பத்துல வாங்கிட்டு வந்து போட்டது அதுக்கப்புற தொட்டி கொஞ்ச இதாயிருச்சுன்ட்டு இடைல விட்டுட்டோங்க
ம் சேரி சேரி
அப்பறந்தா அந்த அந்த சீசன்ல தா மெடிசனல் பிளான்ட்டு போட்டது தண்ணி பற்றாக்குறைனால நெறயா தண்ணி ஊத்த முடியறது இல்ல ஆனால் என்ன பண்ணோ மெடிக்கல் பிளான்ஸ் வாங்கி போட்டுட்டோ சுற்று கற்றாலக்காப் புரவள்ளி அதெல்லா உங்களுக்கு தண்ணி பெருசா தேவப் படாதுல ஆமா ம் தொளசி அதுக்கப்றோ பெரண்ட
சித்தரத்த கூட வாங்கி வை சித்தரத்த செடி கெடைக்கு அத ஊனி வச்சினா
போறதுங்கள இல்ல அது வந்து பெரியானங்கை சிரியானங்கை செடி அது இருக்கு
ம் அது இருந்தா பாம்பே வராது
ம் அ பல்லுவலிக்கு வக்கலா அப்டினாங்க பெரண்டைய மட்டு எப்டி செய்றதுன் தெரியாதனால அத நாங்க யூஸ் பண்றதே இல்ல செடில வரும் அதுவே காஞ்சு போயிரு
பெரண்ட பொடி பண்ணலா இந்த தொவயல் பண்ணலா பெரண்டைய நல்லா வதக்கி அரச்சு
ன்ல்லேனா நாக்கு இது ஆகுமோ
ஆமா ஆமா அது வந்து அ அந்த கணு கணுவா வருதுல்ல அந்த எடத்துல கட் பண்ணினா வே இது நார் வரு நார முருங்கக்காக்கு எப்டி வருது கட் பண்ணா அந்த மாரி வரு அதெல்லா எடுத்து ட்டு நல்லா நறுக்கி பொடி பொடியா நறுக் கூடாது நல்லா ஒரு இன்சு ஒரு இன்சு விரல் ஒரு இன்சு அளவுக்கு நறுக் கி வச்சுண்டு ஆமா நல்லெண்ணெயில வதக்கணு நல்லா நல்லண்ணெய்ல சோறா வதக்கணு கி அந்த அந்த பச்ச வாப்ப ச்சைய எல்லா மாறு கொஞ்சோ அப்ப எடுத்து வச்சுண்டு உளுத்தம் பருப்பு காஞ்ச மொளகா புளி உப்பு துளியுண்டு வெள்ளோ எல்லாம் போட்டு அத நல்லா பவுட்ரு பண்ணிண்டு இதயு போட்டு அரச்சு வச்சு எண்ணெ போட்டி தாளிச்சு வச்சினா தொக்கு மாரி